சொல்ல மாட்டினா
ஹலோ
தோழி கேக்குதுங்ளா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க சொல்லுங்க
சொல்லுங்க தோழி நல்லாருக்கீங்ளா சாப்டிங்ளா
ஆ நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோம் தோழி சாப்டீங்ளா தோழி
ஆ சாப்டாச்சுங்க
சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்ப பத்தி பேசலா
ஆ சொல்லுங்க என்ன பண் அ பேசலான்நீங்களே சொல்லுங்க
சுகாதாரம் பத்தி பேசலாமா தோழி
ஆ சொல் பேசலாமே
ஆ சொல்லுங்க தோழி உங்க கருத்து
சுகாதாரம்மு இப்ப தெருவுலல்லா இப்ப குப்ப அள்ளிட் போறாங்கல்லியா அப்ப குப்ப போட்றப்பவே மக்கும் குப்பை மக்கா குப்பை அந்த மாதிரி பிரிச்சு போட்டா ரொம்ப நல்லதுன் நா நெனைக்கிறே உங்க ஒப்பீனியன் என்ன? இந்த மாரி பண்ணலாம் இல்லியா
ஆமாம் தோழி கண்டிப்பாக இப்ப மக்கும் குப்பை மக்கா குப்பைனு ரெண்டு குப் பை இருக்கு இல்ல மக்கும் குப்பை பாத்தீங்கன்னா மண்ணோட மண்ணா உரமாகிடுது இது மக்கா கு ப்பைய பாத்தீங்னா அது வந்து மக் குறதுக்கு நறைய நாள் என்னது எடுக்குதுங் தோழி
ஆமாங்க ஆமாங்க அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லா நம்ம டெய்லி வந்து எதாச்சு பார்சல் வாங்கிட்டு வர்றோ சாப்புறதுக்கு அப்டி எல்லாமே வேஸ்ட்டெல்லா என்ன பண்றோம்னா அப்டியே கவர்லயே போட்டு போட்றோம் இல்லயா அந்த மாதிரி பண்ணாம பிரிச்சு அப்பப்ப சுத்தம் பண்ணி வச்சா வீட்டுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அவுங்க அள்ளிட்டு குப்ப அள்ளிட்டு போறவுஙளுக்கு ஈஸியா இருக்கு‌ அந்த மாதிரி பண்றது உங்க ஒப்பீனியன் என்ன அந்த மாரி செய்யலான் நா நெனக்கிறே மத்தபடி வேற என்ன பண்ணலா நீங்க சொல்லுங்க
ஆ நெறைய எடத்துல பாத்தீங்னா கு குப்பைகள் என்ன பண்ணாங்க ரோட்டோரத்துலயு அப்ரோ குளங்கள் ஏரிகள் இதுமாரி எடத்துல என்ன பண்றாங்க பொது எடங்கல என்ன பண்றாங்க கொட்டிறாங்க தோழி அது மெரி கொட்டாம என்னமல்லா நம்ம சுகாதாரத்த காக்கலா தோழி இப்ப நறைய எடத் பாத்தீங்கன்னா குப்பைகள் என்ன பண்றாங்க எரிச்சிருறாங்க தோழி இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்ல்லா இருக்குள இது மாரி என்ன பண்றாங்க எரிச் எரிச்சடுறாங்க அதனால என்ன பண்ணுது காற்று மாசுபடுது இந்த ஓசன் படலனு ஒண்ணு இருக்கு அது என்ன பண்ணுது ஆ அந்த படத்துல நெறைய ஓட்டைகள் படுது விழுது அதனால சூரிய வெளிச்சோ என்ன பண்ணுது நம்மள வந்து டைரக வந்து என்ன பண்ணது அட்டாக் பண்ணுது தோழி இதனால மனிதர்களுக்கு என்ன பண்ணது நெறைய பாதிப்பு ஏற்படுது நறைய தோல் நோய்கள் வியாதிகள் வைரஸ்கள் இது மாதிரி என்ன பண்ணது மனிதர்களுக்கு என்ன பண்ணுது வர்துங்க தோழி
ஆமா நீங்க சொல்றதுல்லா ரொம்ப சரிதா அந்த மாதிரி எல்லா நம் அடுத்த வ வர சந்ததிகளுக்குல்லா நம்ம வந்து சுகாதாரமா ஆ நம்ம பூமிய பாதுகாக்குறது நம்ம பொறுப்பு தா அந்த மாதிரி ஆகாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சுத்தமா இருக் கமோ நம்ம வீடு நாடு தெரு ஒவ்வொருத்தனு அந்த மாதிரி ஆ சுத்தமா நல்ல பண்ணேம்னா வீட்டுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது நீங்க சொல்றதுல்லா ரொம்ப கரெக்ட் தா
கன்டிப்பா தோழி இப்ப சுகாதாரம்னு பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையின் ஒரு அடிப்படை தேவையாகு தோழி சுகாதார இல்லாத வாழ்ந்தா என்னா பண்ணு எல்லா மனிதர்களுக்கு என்ன பண்ணு நோய்வாய்ப்பட்டு இறக்கு நேரிடு தோழி ஆரோக்கியமா வாழ்வது சுகாதாரத்துக்கு மிக அவசியமானது இப்ப ஆரோக் முக்கியமான நம்ம வாழ் வேணும்னா சுகாதாரமா இருந்தா மட்டு தா என்ன அப்டியு ஆரோக்கியமான வாழ்வை கெடைக்கு தோழி இப்ப வந்து இப்போ ஆமாதோழி இப்ப தெனமு என்ன பண்ணு ஆ ஒரு வேளையாச்சு என்னப்பண்ணு குளிச்சிட்டு தோழி இந்த குப்பைகள் போட்டது மட்டுதா மாசுகுதா கேட்ட நம்ம ஒடம்பியு என்ன பண்ணு நம்ம சுத்தமா வச்சுணு தோழி அப்றோ கைகள வந்து என்ன பண்ணு சோப்பு போட்டு கழுவணு இப்ப நறைய எடத்துல என்ன பண்ணுது நறைய வைரஸ் கள் புஞ்சிக்க என்னது இது மாரி கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன கிருமிகள் வந்து என்ன பண்ணுது நெறைய எடத்துல வந்துகிட்டு இருக்கு இதனால நறைய நோய்கள் பண்ணுது வந்துட்டு இருக்கு அதனால என்ன பண்ணு நம்ம சாப்புடு போது என்ன கைகள நம்ம
ஆமா கரெ நீங்க சொல்றது ரொம்ப சரிதா ஆ கையி கா கை கால் எல்லா நல்லா கழுவிட்டு சாப்ட்ணு அதே மாதிரி சின்ன கொழந்தைகளிருந்து கொழந்தை பருவத் இப்பவோ அவுங்களுக்கு வந்து அந்த பழக்கப்படுத்தணு அ கை கழு வீட்டு சாப்பட்ணு தினம சுத்தமான ஆட அணிக்கணு ஊர்ரு ஏதாச்சு ஒரு பொருளு தோட்றோமோ வர்றோமமோ நல்லா கை கழுவி நீட்டா இருக்கணு பாக்
கண்டிப்பா தோழி அப்றோ வந்து நகங்கல என்ன பண்ணாது நகைங்கள் என்ன பண்ணா அடிக்கடி வெட்னு தம் வெட்னு வேணு தோழி இப்ப நகத்தாலே என்ன பண்ணுது நெறைய நோய்கள் வர்து இப்ப சாப்ட்டறப்ப அந்த நகரத்து உள்ள கிருமிகள்ல்ல என்னபண்ணுது வந்து கண்ணுக்கு தெரியாது கிருமிகள் எல்லா உள்ள போய்டுது அதனால என்ன பண்ணுது நெரைய நோய்கள் வருது அப்ப வந்து நக த்த வந்து அடிக்கடி கட்டு பண்ணு தோழி அப்பறோ வந்து தலைமுடி வந்து தலைமுடி வந்து சுத்தமா வச்சுக்கணு இப்ப நெறைய பேருடைய முடியில என்ன பண்ணது நறைய அந்த பொடுகு பேனு இது மெரி என்ன பண்ணது இருக்கு தோழி அதுமாரி இல்லாத கொஞ்சொ சுத்தமா வச்சுக்கணும் தலைய அது மட்டு இல்லாம நம்ம வீட் டயு என்ன பண்ணு எப்போவு சுத்தமா வச்சுக்கணு தோழி வீட்டையு அங்கேயு குப் பையா இருக்கு அதெல்லா என்ன பண்ணு அப்பப்ப பெறிக்கிர்ணு கொஞ்சொ கிளீனா என்ன பண்ண வச்சுக்கோங் தோழி
ஆமா த தெனமு தொடைக்கிறது சுத்தமா பாத்ரூம் கிளீன் பண்ணி வைக்கணு எதையும் அதே மாதிரி குடிதண்ணி உபயோக்கிறோனா அந்த இதுல கொசுக்க பரவாம இருக்கறதுக்கு அப்டியே இருப்பு வைக் வச்சிருக்க கூடாது கொடத்தோட தண்ணியோட வைக் வைக்க கூடாது அது தென்ன நாறு அது அதுலல்லா தண்ணி அ இருந்துச்சு தேங்கி இருந்துச்சுன்னா இந்த டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு ரொம்ப அதுல்லா வழிவகுக்கும் அந்த மாரி இல்லாம பாதுகாக்கணு நம்ம சுற்றுப்புற சூழல நாம்மதா கண் கண்டிப் பா பாதுகாக்கணு காக்வோம் கண்டிப்பா
ஆமா கண்டிப்பா தோழி அப்பறோ வந்து பார்த்தீங்கன்னா சத்தான உணவுகள என்ன பண்ணும் எடுத்துக்கண் தோழி நெறைய எடத்துல என்ன பண்றாங்க இந்த ரோட்டோர கடைகளெல்லா என்ன பண்றாங்க வாங்கி சாப்புறாங்க பரவால்ல வாங்கி சாப்புட்டு அது நல்ல உணவுகளா இருந்தா அப்டினா வாங்கி சாப்புலா அது நெறையட ஹோட் நெறைய உணவகங்கள்லாம் பாத் தீங்கன்னா அந்த ஈக்கள் கொ இந்த மாரி கிருமிகள்லா என்னா பண்து நெறைய நம்மள உக்காந்து இருக்கு அந்த மாரி உணவுகள்ல என்ன பண்ணும் நம்ம வாங்கி சாப்புடக் கூடாது சத்தான உணவுகள் என்ன பண்ணு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு நம்ம சமைச்சு நம்மளே சாப்டணு தோழி பொதுவா வந்து இந்த உணவகங்கள் சாப்புடுறது என்னா பண்ணு கொஞ்சொ தவிர்த்துக்கணு தோழி
கண்டிப்பா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரிதா அந்த தெருவோட கடைகள்லா ஓ கொஞ்சொ வ மலிவா விக்கிறவங்க விக்கிறாங்க அத வாங்கி சாப்புறவங்க உடல்நில வந்து ரொம்ப பாதி ப்பாகுது அவங்க சுத்தம் இல்லாம தானே பண்றாங்க தண்ணி சரியா வர்றதுல்ல ஆ தண்ணீர் எல்லா இப்ப மழ காலத்துலல்லா ரொம்ப ட்ரை ஆயிடுது அந்த மாரி ஆகுறப்ப நல்ல சுத்தமான தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுதா நல்லா குடிக்கணு அ குழாய்கள்ல வர்ற தண்ணி கூட வீடுகள்ல குடிக்கிற குடிக்கறப்ப நல்லா கொதிக்க வச்சு ஆறுண தண்ணி தா குடிக்கணு அதா ஓடம்புக்கு நல்லது அந்த மாரி பண்ணலா
கண்டிப்பா தோழி நல்ல கருத்துக்களை பகிர்ந்தீர்கள் அப்பறோ பாத்தீங்கன்னா காய்கறிகள் என்ன பண்ணு அதிகமா நம்ம சாப்ட வேணு இப்ப இருக்க காலகட்டத்துல நெறைய பேரு காய்கறிகள் சாப்புறாங்களான் கேட்டா சாப்டது கெடையாது எல்லாரு என்ன பண்றாங்க துரித உணவுகளுக்கு என்ன பண்றாங்கனா மாறி க்கிட்டுருக்காங்க இந்த பீஸா பர் க்கர் நூடுல்ஸ் அப்பறோ அந்த பிஸ்கட் ஐட்டத்தில பாத்தீங்கன்னா அந்த ஓரியோ ஆ ட டைரி மில்க் ஆ இது மாதி என்ன பண்றாங்க நெறைய இடத்துல கொழந்தைகளுக் கு வாங்கி குடுத்தாராங்க அவங்களு என்ன பண்றாங்க சாப்புடுறாங்க அதுமாரி என்ன பண்ண கூடாது நம்ம துரித உணவுகள என்ன பண்ணாது எடுத்துக கூடாது அதுல அதிக படியான்னா ரசாயனோ மட்டோ அந்த மைதா இருக்குங்களா அந்த மைதா என்ன பண்தாங்க சேக்கறாங்க தோழி அத தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணு காய்கறிகள் என்ன பண்ணு அதிகமா சாப்பணு ஆ பச்ச காய்கறிகள் என்னா பண்ணா சாப்ட்டா ரொம்ப நல்லது ஆ உதாரணத்துக்கு எடுத்துக்கணுனா அந்த கேரட்டு, வெண்டைக்கா அதுக்கப்புறோ அ மாங்கா இது மாரி என்ன பண்லா பச்ச காய்கறிகள என்ன பண்லா நம்ம சாப்புடலாந் தோழி
கண்டிப்பா நீங்க ரொம்ப அருமையா சொல்றீங்க உங்க தகவல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா நல்லா உபயோகமா இருக்கு அதே மாதா ஃபாலோ பண்ணணு நம்மளு
கண்டிப்பா தோழி அப்புறோ வந்து காய்கறிகள் மட்டு இல்லாத பழங்களை என்னா பண்ணு நம்ம எடுத்துக்குணு தோழி இப்போ அதிகமா வெயில் காலங்கள் இரு க்கதனால நம்ம என்ன பண்ணு பழங்கள என்ன பண்ணு அதிக அளவு உணவோட என்ன பண்லா நம்ம சேத் து என்னா பண்லா சாப்பிலா தோழி அ சாப்பாடு சாப்பிடும்மோதே அப்பப்ப ரெண்டு கே அ ண்டு ஆப்பிள் அ இல்லேனா ஆரஞ்சு இது மாரி என்னா பண்லா சாப் பாடோட நம்ம என்னா சேத்தே சாப்பில்லா அது ரொம்ப நல்லது தோழி அதுக்கப்புறோ பாத் தீங்கனா அ அதிக எண்ணெய் அ அந்த எண்ணெய் இந்த பாமாயில் அப்புறோ நறைய என்ன பண்றாங்க பொறிச்ச உணவுகள் இது மாரி என்ன பண்றாங்க சாப்பிறாங்க கறி கூட என்னது நல்லதுதா அது கூட புரோட்டீன்ட்ருக்கு அத என்ன பண்ணோ வேக வெச்சு சாப்பிண்ணு அந்த எண்ணெயில பொறிச்சு அந்த அந்த கே எஃப் சி சிக்கன்லா சொல்வாங்கள அது மாரி என்ன பண்ணுவாங்க அடுத்து பொறிச் பொறிச்ச உணவுகள
பொரிச்சதுத ஆமா தவிக்கணு அந்த மாரி சாப்பிடாம இருக்க ரொம்ப நல்லத்தா முட்ட தினமு ஒடம்புல சே ஒடம்புல சேத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு வந்து ஒரு முட்டையாவது எடுத்துக்கணுன் சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லா அந்த மாரி சாப்பில்லா
கண்டிப்பா தோழி முட்ட மட்டு இல்லாத பால் இப்ப பால்ல பாத்தீங்கன்னா அதிகளவு கால்சியம் இருக்கு அதனால என்ன பண்ணு எலும்புகளுக்கு என்ன பண்ணு நல்ல வலுவூட்டோ கெடைக்கு அதனால பால் எண்ண பண்லா தெனோ எட்த்துக்லா நீங்க சொன்ன மாரி முட்ட என்னப்பண்லா தெனியு எட்த்துக்குலா அப்புறோ பாத்தீங்கன்னா அப்பப் ப்ப என்ன பண்ணு கீரை வகைகள் நக நறைய இருக்கு கீரை வகைகள் நம்ம வந்து ஒரே கீரையா எடுத்துக்காத அப்பப்போ கொஞ்சோ கீரைகளை மாத்தி மாத்தி என்ன பண்லா சமச்சு சாப்பில்லா தோழி ஏனா அதிக அதுல அதிகப்படியான சத் து வந்து கீரைகள்யு என்னாப்பண்ணுது இருக்கு இரும்புச்சத்து அப்ப சாப்ட்டா மட்டு போதுமா அப்டினா கெடையாது தினமு என்ன பண்ணு நம்ம உடல் பயிற்சிங்கறத என்ன பண்ணு செய்ய வேண்டும் உடல் பயிற்சி செஞ்சாதா உடல்ல உள்ள கெட்ட நீர்கள் என்ன பண்ணு வெளியேறி நா உடம்புக்கு என்ன பண்ணு கொஞ்சோ சுறுசுறுப்பா என்ன பண்ணு இருக்குங்க தோழி
அ சொன்னீங்க அதெல்லா சொல்லுங்க
அப்புறம் பாத்தீங்கன்னா யோகா பண்லா இப்ப நறைய இந்த மெடி டேஷன்னு சொல்லுவாங்க தோழி அந்த யோகா பண்றது என்ன பண்ணு ஒரு மன அமைதி என்ன பண்ணு தரு இப்ப நறைய எடத்துல பாத்தீங்கன்னா வேல செய்ற எடத்துல இந்த ட்ரஸ்ட்டுன் சொல்லுவாங்கல மன அழுத்தம் அது என்ன பண்ணு து நறைய ஆள்களுக்கு என்ன பண்ணுது இருந்துகிட்ருக் கு இந்த யோகா செய்யறது மூலியமா என்ன பண்லா இந்த மன அழுத்தத்த என்ன பண்லா நம்ம தவிர்கலா தோழி
ஆமா உடற்பயிற்சி கண்டிப்பா தேவ ஒரு நாளைக்கு ஒரு க அரமண்நேரமாவது நடக்கவாவு செய்யலா யோகா பண்ண முடியல ஒரு சிலருக்குன்னா தினமு ஒரு ஒரு அர மண் நேர பக்கத்து ஒரு கோவில் போகலா ஒரு நாலு ஆ தெருவுரு நடந்து போய்ட்டு வந்தாலே நம்மளுக்கு உடல் நல்ல ஆரோக் கியமா இருக்கு இந்த மாதிரியு பண்ணலா
கண்டிப்பா தோழி அப்புறம் பாத்தீங்கனா போதுமான அளவு தூக்கோ வேணு தோழி இப்ப நறைய பேரு என்ன பண்றாங்க விடியிறப்பதா நம்மளா தூங்குறாங்க அந்த அதிஇரவு வரையு அந்த ரெண்டு மணி மூணு வரையு அதுவரையு என்ன பண்றாங்க ஆ கண்விழிச்சு என்ன பண்ணாங்க மொபைல் ஃபோன என்ன பண்றாங்க பாத்துக்கிட்ருக்காங்க அதுமாரி என்ன பண்ணறது இருக்ககூடாது தோழி
ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரிதா ரொம்ப பேருக்கு கொஞ்ச நேர பேஸ்னாலே அ ராத்திரியெல்லா எனக்கு போன் பாக்காம எனக்கு தூக்கமே வராது ஒரு ஒரு மணி ஆவரவேது நா பாப்பேன் அந்த மாரிதா சொல்றங்க அத தவிக்கறது ரொம்ப நல்லதுதா
கண்டிப்பா தோழி அப்றம் வந்து அதிகமா கோவப்பட கூடாது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன பன்னுநம்ம வாழ்னும் தோழி யாருட்டயு அதிகமா கோவப்படாத அப்றம் வந்து சிரிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம்ணா வந்தா என்ன பன்னனு நம்ம சிரிச்ச எண்ண பன்னு பழகணும் சிரிக்கறது ரொம்ப ஒடம்புக்கு னது நல்லது தோழி அப்றம் வந்து எங்கயாச்சும் கண்டிப்பா தோழி அப்றம் தேங்கிய நீரை எங்கயாச்சும் தேங்க் தண்ணிக்கிண்ணி எங்கயாச்சும் தேங்க இருந்தா என்ன பண்ணும் அதை என்ன பண்ணும் உடனே கவிழ்த்து விட்ருணும் நீங்க சொன்ன மாரி டெங்கு காய்ச்சல் இருந்து என்ன பண்லா நம்ம உயிர என்ன பண்லா காப்பாத்திக்கலாம் மிக்க நன்றி தோழி ரொம்ப
மிக்க நன்றி நன்றி நன்றி நன்றி